ம் இருக்கோ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லாருக்கே வீட்ல எல்லாரு நல்லாக்காங்களா
ம் எல்லாரு நல்லாருக்காங்க நீங்க எப்பிடி இருக்கீங்க உங்க வீட்ல எல்லாரு எப்பிடி இருக்காங்க சாப்பிட்டீங்களா
வீட்ல எல்லாரு நல்லாருக்கோங்க
நீங்க பேசுறது கொஞ்சோ ஸ்லோவா கேக்குது
நீங்க இன்னைக்கி என்ன சமையல் பண்ணி குடுத்தீங்க
இன்னைக்கி இந்த கொண்டகடல இருக்குல
ஆமா
அத ஸ்னாக்ஸ்கு அவிச்சி கொடுத்தே பையனுக்கு அதுவே இன்னு கொஞ்சோ இருந்துச்சு சரி அதுல அப்டே குருமா மாதிரி பண்ணிர்லா அப்டின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கே ம்
நா இன்னைக்கி ஏ பையனுக்கு சுண்டல்லே பண்ணி குடுக்கல இன்னைக்கு கொஞ்சோ டைமாயிருச்சு ட்டுங்களா நேத்து ஊற வைக்க மறந்துட்டே
ஓகே
அதனால இன்னைக்கி ஏ பையனுக்கு சுண்டல் பண்ணி குடுக்கல அதுக்கு பதிலா அவல் பண்ணி குடுத்தே
அவுளு எப்பிடி பண்ணீங்க ரெசிபி சொல்லுங்க
அவுள் ஊற வச்சு கரும்பு சக்கர போட்டு அப்பறோ கொஞ்சோ வந்து துருவன தேங்கா போட்டு மிக்ஸ் பண்ணி குடுக்கறது தாங்க அவ்ளு ஒரு பத்து நிமுஷோ தண்ணியில போட்ட ஒடனே தண்ணில கீழே ஊத்திரலா
ஓகே அத மதியானோ வரைக்கு சாப்பிட முடியுமா இந்த ஸ்நாக்ஸ் டைம்
அது ஸ்நாக்ஸுக்கு தா ஸ்நாக்ஸுக்கு இருக்குனால சுண்டல் குடுப்பே
ஓகே இல்ல நா கேக்கறது புரியுதா ஸ்நாக்ஸக்கு அவ பதினோரு மணிக்கி சாப்பர்ற வரைக்கு நல்லாருக்குமா
ஆ நல்லாருக்கு நல்லா ஊறி இண்ணி நல்லாருக்கு டேஸ்ட் நல்லாருக்குங்க
ஆமாவா இவன் என் பையனுக்கு செஞ்சு குடுக்கதா கேக்குறேன் இது வரைக்கு ட்ரை பண்ணதுல்ல
ம்
சேரி அதா ட்ரை பண்ணி பாக்கலான்னு
இல்ல ட்ரை பண்ணுங்க நல்லாருக்கூ மதியான ஆக ஆக அது இன்னியு கொஞ்சொ ஊறு அதாவ்து கரும்பு சக்கர தான நம்ம போட்றோ கரும்பு சக்கர வந்து ரொம்ப நல்லது ஒடம்புக்கு ரொம்ப நல்லது
கரும்பு சக்கரன் தனியா கடையில கடைக்குமா
ம் ஆமாங்க கரும்பு சக்கரை தனியா கடையில கெடைக்கும்
ஓகே ஓகே அதா
அது வாங்கி வச்சு கோங்க அதாவ்து இந்த நான் நார்மல் சக்கரைக்கு பதிலா கரும்பு சக்கர சேத்தறது எவ்ளவோ ஒடம்புக்கு நல்லது
ஓ கரும்பு சக்கர நா இந்த நாட்டு சக்கர பிளாக் சுகர் தான சொல்றீங்க
நாட்டுச் சக்கர தா சொல்றிங்க அது வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லது
ஓ அது நல்லது நாங்க யூஸ் பண்ணோ நீங்க கரும்பு சக் கரன் சொன்னனாலே எனக்கு கொழப்பம் ஆயிருச்சு நா அத வந்து இது நாட்டு சக்கரன்னு சொல்லுவோ
ஓஹோ அப்டிங்களா ஆமா அது நாட்டு சக்கரதாங்க
ம் இப்ப நீங்க உங்க பையனுக்கு சாப்பாடு சாப்பாடு கட்டிவிடு ங்கள அது ஈஸியான ரெசிபி பாப்பீங்ளா இல்ல கொஞ்சொ கஷ்டமா இருந்தாலு பரவால ஹெல்தியா பாப்பீங்க ஏன்னா சீக்கரமா செய்ய முடியாது
ஏனா வந்து பயன் நார்மலாவே வந்து நான் கொழம்பு தனியா சாப்பாடு தனியா வீட்ல செய்வங்க அப்டி செய்யும் போது பாத்தீங்கன்னா ஆ கூட பையனுக்கு வந்து ஒரு வெரை தம்பி வந்து எப்டின்னா வெரட்டி ரைஸ் மாரி செஞ்சாதா சாப் புடுவானுங்க வெரைட்டி ரைஸ் மாரி மட் மட்டுந்தா அவனுக்கு செஞ்சு குடுக்கணு அந்த கொழம்பு சாப்பாடு அந்த மாரி குடுத்துவுட்டாலு கொழந்தைங்க அந்தளவுக்கு சாப்புடாது
ஆமா சாப்புடாது இல்ல அந்த சில பேர் அது பெரட்டி குடுத்துறேன்னு சொல்றாங்க அது நீத்து பேய்றாது ஒரு மாரி
ஆ பெரட்டி குடுத்த நீங்களே சொல்லுங்க பெரட்டி குடுத்தா அது இதாகுமா
ம் இல்ல நா இதுவரைகு நா அந்த கவர்மெண்ட் கூல் சொன்னல்ல அதனால நா வந்துட்டு இதெல்லா வீட்டு சாப்பாட்லா அவ்வளோ வீட்டுக்கு வந்தாதான் சாப்டுவாரு
ம்
அதனால எனக்கு அவ்வள ஒண்ணு தெரியில அதனாலதா கேக்குற
நா குடுத்து விட்டுருவேங்க பையனுக்கு பையனு குடுத்து விட்ட கனால பரவால்ல அவன் வந்து இந்த மாரிலா குடுக்க மாட்டான தனித்தனியா குடுப்பே தனியா கப்புல கொழம்பு ஊத்தி குடுத்தாலு கொழந்த போய் சாப்புடாது அதுக்கு நம்ம வெரைட்டி ரைஸ் மாரி ஒரு நாள் பாத்தீங்கன்னா கேரட் சாப்பாடு செஞ்சு குடுப்பே ஒரு நாள் பீட்ரூட் சாப்பாடு ஒரு நாள் முட்ட சாப்பாடு ஒரு நாளு ஃப்ரைட் ரைஸு
ம் ம்
அஞ்சு நாளு செரி விட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட தா அவனுக்கு பண்ணி குடுக்கோணு
பரவால்ல
இதுவே நீங்க பாருங்க கேரட் பீன்ஸ் முட்டக்கோஸ்லாபோட்டு போட்டு ஃப்ரைட்ரைஸ் மாரி பண்ணி குடுத்தா அது ஒரு இஷ்டப்பட்டு கொழந்தைங்க சாப்டுவாங்க
ஓ இந்த கடைல்ல ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்ன்னு சொல்லி விக்கிறாங்கல்ல அது யூஸ் பண்ணுவீங்களா
ஆ இந்த ஹாப்பிம்மா ஃப்ரைட் ரைஸ் இருக்கு இல்லைங்க பச்ச கலர் பாக்கெட்டு அதுதா நல்லா இருக்கு அது மட்டுந்தா நல்லாருக்கு மீதி ஆரஞ்சு களர் பாக்கெட் எல்லா நல்லா இருக்காதுங்க
ம் அத நா ட்ரை பண்ணதுல ஆச ஆனா வாங்கி வீட் ட்ல செய்யணு சிக்கன் கூட அதுல பொரிச்சு பொரிச்சி சிக்கன் ரைஸ் மாரி செய்யணுனு ஆசை ஆனா அது எப்டி இரு க்குன்னு தெர்ல பெருசா யாரு எங்க வீட்ல செஞ்சதில்ல
நா தானே சொல்லி தரது ஏ ஒன்னு பிரச்சனை இல்ல லைட்டா வடச்சட்டில எண்ண ஊத்திக்கோங்க எண்ண ஊ த்திட்டு உங்க வீட்ல எத்தனை பேருக்கு செய்யணு
நானு என் வீட்டுக்காரு என் பைய என் தம்பி சாப்பிடுவான் வந்து ஒரு நாலு அஞ்சு பேருன்னு நெனச்சுக்கோங்களே
அஞ்சு பேர்னா அப்போ ஒரு அஞ்சு முட்ட ஒடைச்சு ஊத்திக்கோங்க நல்லா அது பொடிமாஸ் மாரி நல்லா தனியா பண்ணி ஒரு பிளைட்ல எடுத்து வெச்சிருங்க அப்புற மறுபடியு லைட் ட்டா எண்ண ஊத்தி முட்டக்கோஸ் கேரட் பீன்ஸ் எல்லா போட்டு நல்லா வதக்கணு அதெல்லா வந்து பத்து கேப்ஸ் சிகமு போடலா போட்டு நல்லா பாத்தீங்கன்னா ஒரு அறவேக்கடா தா வேகணு அது முழுவேக்காடா வேகக்கூடாது அரவேக்காடா வெந்தது மே மசாலா ஐட்டம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேகி மசாலா போடலா கரம் மசாலா கறி மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா பெப்பர் தூளு மிளகா தூளு எல்லாமே போடலா சால்ட்டுமே போட்டுக்கலா ஆஹ ஹாப்பிம்மா மசாலா போட கூடாதுங்க ஹாப்பிம்மா மசாலா ல எல்லாவோட ஃபிளேவருமே இருக்கு நீங்க பிம்மா மசாலா போட்டீங்கன்னா எதுமே போட தேவையில்ல
ஆ அப்பு மசாலா இல்லைன்னா இதெல்லா போட சொல்றீங்க
இது எல்லா இல்லைன்னா போடலா அப்புறோ நல்லா காய நல்லா பரட்டி விட்டுட்டு அந்த முட்டைய எடுத் து உள்ள போட்டுட்டு கொஞ்ச சோயா சாஸ் கொஞ்ச டொமேட்டா சாஸ் கொஞ்ச ரெட் சிள்ளி சாஸ் இந்த கிரீன் சில்லி சாஸ் இருக்குலீங்க பச்ச மிளகாய் சட்னின்னு சொல்லுவாங்க வேணுனா ஊத்திக்கலா இல்லைன்னா தேவையில்ல
ஓகே
நா வந்து இந்த சோயா சாஸ்சு கொஞ்ச டொமேட்டோ சாஸ் மட்டு ஊத்துவே ஏனா அது கொஞ்ச நல்லா டேஸ்ட் குடுக்கு கடைல சேம் கடையில வாங்கற மாரியே இருக்கு
ஓ ரைஸ் வந்து எந்த ரைஸ் வேணா போட்லா
ரைஸ் வந்து மா பாத்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் கடைல போட்றாங்க பாஸ்மதி ரைஸ் வாங்க முடியாட்டி நம்ம அந்த சாப்பாடு நம்ம நார்மலா விட்ல சோறு வைக்கிறோம்ல அந்த சாப்பாடையே எடுத்து போடுக்க வேண்டியதா லைட்டா சிக்கன் போட்டு இந்த டொமேட்டோ சாஸ்சும் அந்த சாஸ்சு ஊத்தினீங்கன்னா கலர்னீங்கன்னா அது ஒரு ப்பே டேஸ்ட் வந்துரு அப்டி நீங்க எதுமே ஹாப்பிமா மசாலா போடுறேன் நீங்க சொன்னீங்கன்னா அதே மாரி முட்டை எடுத்து எடு தனியே எடுத்து வச்சு கேரட் பீன்ஸ் கேப்சிகம் எல்லா போட்டுட்டு மசாலா ஐட்டம்ஸ்லா எதும் போட வேணா ஹாப்பிமா அந்த நல்லா கெளறிட்டு நல்லா கேட்டுக்கோங்க அந்த ஆயில்ல கெளறிட்டு முட்டையில போட்டு நல்லா கெளரிட்டு சாப்பாடு கொட்டி ட்டு சாப்பாடு மேலதா இந்த ஹாப்பிமா மாசலாவ போடணு சாப்பாடு மேல போட்டீங்கன் னா அந்த மசாலாலா போய் சாப்பாடுல புடிச்சுக்கு நல்லா காய்ல ஒரு ஹாஃப் ஹாஃப் மசாலா போட்டுட்டு பாதி மசாலா போட்டுட்டு சாதம் மேல பாதி மசாலா போடுங்க
எல்லா வேலையு முடிச்சுட்டு சு அந்த பாதியம் வந்து சாதம் மேல போண்ணு லாஸ்ட்டா எர்
ஆஹ் சாத மேல போட்டீங்கன்னாதா அது கெளரும் போது சாதத்துலயு போய் ஒட்டு
ஆஹ்
அவுர்ட்ட டேஸ்ட்டு நல்லாருக்கு கொழந்தைங்களுக்கு விரும்பி சாப்புடுவாங்க ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுன்னு நீங்க எப்டி வெச்சீங்க அந்த கொண்ட கொழம்பு எப்டி வெச்சீங்க சுண்டலு
அந்த வெள்ள சுண்டல் காலைல நைட்டே ஊற போட்ட அந்த ஒரு கிளாஸ் அந்த அதா காலுகிலோ அளவு வச்சுக்கோங்கள
ம்
நைட்டே ஊற போட்டு வெச்சிருந்த அலோ
சொல்லுங்க சொல்லுங்க
அ அந்த நைட்டே ஊற போட்ட அத மார்னிங் என்ச்சி அவுச்சு எ பையனுக்கு அந்த குட்டி குட்டி டப்பா ரெண்டு டப்பா ரெண்டு நாலந்து அது என்னமோ ஸ்நாக்ஸ் பெல்லு அடிக்கறாங்களா அதனால ம் அது ரெண்டு குடுத்
பாத்தீங்கின்னா ரொம்ப நல்லது
என்னங்க புரில
சுண்டல் குடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொழந்தைங்களுக்கு வந்து புரதச்சத்து அதிகோ
ம் ம் நா வாங்கி வெச்சிருக்கே பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல சமயோ அதா சொன்னல காசு இருக்க போது சூப்பர் மார்க்கெட் போவ காசு இல்லாத மோது இங்க நார்மலா கட இருக்குல்ல அந்த பக்கத்துல அங்க வாங்கிப்ப இப்ப அந்த சூப்பர் மார் கே பெரிய ஸ்டோர்ல வாங்னது இது பெரிய இதுல வாங்கனது இருன்ச்சு அதோட செரி ஊற வெச்சு அது எப்டி செஞ்சன்னா கேரட்டு பீன்ஸ்சு உருளக்கெழங்கு இதெல்லா போட்டு தேங்கா அரைச்சு ஊத்தி நார்மலா குருமா செய்வோ
சீரகமு இதுவு போட்டு அரைச்சிங்களா வெறு தேங்காவு சீரகமு போட்டு
புரில
நா வந்து குருமா எப்டி வெப்பனா நீங்க சொன்ன மாரி கேரட் பீன்ஸ்சு உருளக்கெழங்ல அரிஞ்சு வெச்சிட்டு கொஞ்சோ சோயா பீன் சின்ன சோயா இருக்குல நீங்க சுண்டல் போட்ருக்கீங்க நா சுண்டல்கு பதுலா சின்ன சோயா பீன்ஸ் போட்டுக்குவ அப்புற போட்டுட்டு கொஞ்சோ தேங்கா இருக்குலைங்க தேங்காவு ஒரு அர கப் தேங்காவு ரெண்டு சீரகமு போட்டு அ மக்ஸ் மிக்சில நல்லா அரைச்சு கு அது கூட கொஞ்சோ பொட்டுக்கல அஹ இல்லைங்க சொல்ற கேளுங்க அந்த சீரகோ கொஞ்சோ நீங்க சொல்ற மாரி கச கசா கொஞ்சோ பொட்டு கடல அதெல்லா போட்டு மிக்ஸ்சில அடிச்சிட்டு தனியா எடுத்து வெச்சிருவங்க நைசா இந்த காய் எல்லா வணக்கி விட்டுட் டு அந்த மசாலா போட்டுட்டு அப்றோ சிக்கன் மசாலா கொஞ்சோ மட்டன் மசாலா கொஞ்சோ மெளகாத்தூள் கொஞ்சோ போட்டோனா அந்த பூரிக்கு சப்பாத்திக்கு நல்லாருக் கோனு மசால்
ம் ஆமா
சுண்டல் போட்டிருக்கீய நா ச சின்ன சோயா பீன்ஸ் போட்டுக்குவ
ஆ ஓகே ஓகே நா வந்து இப்போ நைட்டுக்கு ரொட்டி சுட்லான் நெனைச்சிட் இருந்த செரி அதுக்கு சாப் க்கலா நைட்டுக்கு வேற எது தனியா செய்ய தேவல்ல அதனால செரி இது சேத்து வச்சுட்டா நைட்டுக்கு சாப்ட்டுக்குலா அப்டின் சொல்ட்டு செஞ்ச நைட்டுக்கு அதே அந்த ரொட் பூரி ஆச்சு இல்ல பூரி அவ்ளவா சாப்டமட்ட நைட்ல அப்டியே நெஞ்சிலயே நிக்கு
ம்
அதனால நைட்டு சப்பாத்தி மாரி சுட்டு இத தொட்டு சாப்டுவோ நீங்க நைட்ல நா ஆ
நைட்டு என்னைக்குமே எங்க வீட்ல டிஃபன் தா காலைல டிஃபன் தா நைட்டு டிஃபன் தா மதியான ஒரு நேர வந்து நாங்க சாப்பாடு செய்வாங்க
அதேதா
அதுவு வந்து பாத்தீங்கனா நைட் நேரத் துல சப்பாத்தி வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்பு கம்மி பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ச பாத்தி எடுத்துக்கிறது
ம் அப்படிலா இல்லங்க நாலா உடம்ப கொறைக்கிறதுக்காக இந்த சப்பாத்தி சப்பாத்தின் ஒன் இயர் சாப்ட்ட அதெல்லா பெருசா எனக்கு கொறைல
கொறையலீங்க அது டயட் மெயின்டென் பண்ணணுங்க வாக்கிங் போகணு தனமு இருபது நிமிஷ
நா என்ன சொல்றது அது என்ன சொல்றது இந்த ஜீனுன் சொல்லுவாங்கல
ஆமாங்க
அதுதா சேரிங்க ஒரு சின்ன ஒர்க் இருக்கு நா உங்க
சேரி முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க சேரிங்க